ஹலோ
வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சாப்ட்டீங்ளா மதியோ
ஆ சாப்ட்ட மத்யான்த்க் போய்ங்ளா மதியோ சாம்பார்தா பண்ண ஆ சாம்பார் கூட பீட்ரூட் பண்ண பீட்ரூட்டு அப்றோ ஆ கொஞ்சோ முருங்கீர எட்த்வந்து குடுத்தாங்க அத கொஞ்சோ வந்து பொரியல் மாரி பண்ணி சாப்ட்டோ
சந்தோஷோ பசங்களா சாப்ட்டாங்களா தூங்கிட்டாங்களா
ம் ப்ப பாப்பா வந்து தூங்கிட்டா தம்பி மட்டு முழ்ச்சிருக்கான் புக் படிச்சுட்ருக்கான் இன்னு கொஞ்சு நாள்
பராவாலே ஆ அவருக்கு நைட்ல புக் படிக்கிற பழகோ அதிகமா இருக்கு நீங்க முன்ன சொன்ன மாதிரி அப் பியு அவுரு நைட்டு தூங்கறதுக் முன்னாடி புக் படிச்சுட்ருப்பாரோ
ஆமா அவுங்க இவுளோ நேரோ வந்து என்ன பண்ணுனா பசங்கிளுக்கு என்ன விளையாட்றதுனே தெரில வீட்டுக்குள்ளயே இர்க்காங்க
ம் ம் ம் ஏ ஏன் சாந்தரோ எங்க்யாது கூப்ட்டு போய்ர்க்லால எதா மைதானத்து கூப்ட்டு போய் கொஞ்ச நேரோ ஏதாது வெளயாட வச்சிட்டு வந்திர்க்கலால எங்க்யாது நீங்க அங்கதா நெறைய பொழுதுபோக்கு எடங்கள் இருக்குல்ல விழுப்புரத்துல அங்க எங்யாது இட்டு போய் கொஞ்சோ காட்டி இட்டிட்டு வ க்லால பசங்கிளுக்கு எங்யாது ஒரு வாரத்துல ஒரு நாள் இட்டுட்டு போணுல அவ்ங்க உள்ளாரே என்னதா வெளாடுவாங்க எவ்ளோ தா ஆள் இருந்தாலு எ வெளையாடுன எடத்துலே என்ன வெளையாட முடியு சொல்லுங்க
ஆம் இன்னைக்கு அ அவரு வந்து வெளிய போய்ட்டாங்க நா மட்டுந்தா இருந்த அவர் எதோ அவசர வேலையா போ கெளம்பிட்டாரு இன்னிக்குங்க ஆமாங்க அதுனால நா மட்டுந்தா இருக்க நானு பசங்க மட்டுந்தா இருந்தோ அதுனால எங்க்யு போல மேல மொட்டமாடிக் மட்டு கொஞ்சோ நேரோ கூட்டிட்டு போய் வெளையாட வச்சோ அங்க்யு கொஞ்ச நேரோ வெளையாட்னா அது கப்றோ நல்லா கொஞ்சோ காத்து இன்னைக்கு ரொம்பவே முன்ன விட
ஆமா ஆமா இன்னைக்கு ஒ ரெண்டு நாளா காத்து ரொம காத்தோட புழுக்கோ அதிகமாதா இரு க்கு வெயில் அதிகமாதா இருக்கு காத்து அதிகமா இருக்கு ஏனா அந்த கோயம்புத்தூர் சைட்லலா ஒர் அப்பறோ எதோ மழ இருக்குன் சொன்ன மாத்ரி நியூஸில பாத்தே நானு குறுஞ்செய்திகள்ல கூடோ
அப்டி
மூண் நாளு அங்க மழ இருக்குன்ற மாரி சொல்லிருந்தாங்க அங்கயு போன வாரோ வந்து பயங்கர மழையா கோயம்புத்தூர் சைட்லல்லா ஆமா நம்பளுக்கு இங்க எவ் ப எப்டி அணல் வீசுது அங்க மழ பேஞ்சி ட்ருந்துதா அது அங்க கொஞ்சோ அந்த ஊட்டி சைடு அந்த சை ஏற்காடு பக் கத்துல இருக்குல்ல கோயம்புத்தூர் அதனால அந்த அவுங்களோட அந்த குளிர் பிரதேச இது வந்து இங்க இது பண்ணதுனால இங்க கூலிங்காவு இருக்கு அங்க மழையு அதிகமா பெய்து
ஆமா நமக்கு அப்டி இருந்தா நல்லாதா இருக்குல்ல இன்னைக்கி வந்து பாத்தன்னா இன்னைக்கி தற்ச்செய்லா பாத்தே
த்து ஒரு மாசத்துல எப்டியு மாறிடும் மழக்காலந்தா அதுக்கப்பறோ அப்பறோ நம்ம சொல்லுவோ அப்பா வெயிலே இருந்திருக்கலா மழ இருக்கு கிறதோட அப்டினு ஆமா ஆமா இப்ப பயங்கரமா இருக்கு ரொம்போ அனலு
நாப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கு இன்னைக்கு இருக்கு நா பாத்
அது ஏனா முடிய போதுல்ல கத்திரி வெயில் முடியற இது காலோ இது அதனால ரொம்போ அனல் தாக்கோ அதிகமாருக்கு
ஆமா ஆமா நீங்க சாப்ட்டீங்ளா சாப்ட்டேங்க
ட்டன் தோழி மதியோ வந்து கொஞ்சோ என்னோட பைய்னுக்கு வந்து கோழி கொழம்புனா ரொம்ப புடிக்கு அதனால கொஞ்சோ வாங்கிட்டு வந்து செஞ்சே அதுவே நைட்டுக்கு இருந்தது அங்க மா ப கோதும மாவுல கொஞ்சோ பூரி மட்டு போட்டு அத மட் டு கொழம்பு வச்சு தொட்டு சாப்டுட்டோ
ஓ சரி சரி சரி அவ பூரிலா நைட்டு சாப்டுவா நைட் ஒத்துக்குதா நைட்டு அந்த எண்ண பொருள்லா
ரொம்பலா அ ரொம்ப டெய் லிலா குடுக்க மாட்டல்ல இது நா பூரி சுட்டே கிட்ட தட்ட ஒரு வருஷோ ஆக போது இப்பதா இன்னைக்குதா நானே எதோ யோசிச்சு செஞ்சே ஆனா அதுவு நல்லால்ல பூரி ஒரு கொஞ்ச மாரி ஒரு அ எல்லாட மாரி வந்துருச்சி எதோ ஒன்னு ரெண்டு மட்டுத்தா கொஞ்ச சாஃப்டா இருந்தது அது மாவு இங்க இங்க அந்த பொருள் தரமானதில்ல போல
புரியிது புரியிது புரியிது ஆ நானு வந்து ஆமா கூடுமான அளவு ம் இங்க வந்து அப்டிதா நம்ம வந்து என்ன பண்ணுவோனா இந்த கோதுமைய வாங் டெய்லி நல்லா அத ஃபுல்லா கழுவிட்டு அதுக்கப்பறோ நம்ம நம்மளே வந்து அரைக்கணு அரச்சி நம்ம ஆ ய அம் பயன்படுத்துற பாத்தீங்ளா அந்த மாவோட
நா அது அத தா நானே இப் பயன்படுத்தின அது வந்து நல்லால்ல கடைல வாங்குற மாவோட இது வந்து என்னன் தெரில ரொ கொஞ்ச நேரோ ஊரதா வெச்சிருந்தே நல்லா அப்பமு சாஃப்ட்டா இல்ல
சப்பாத்தி ஆனா நல்லா இருக்கு பூரிக்கு அது சேட்டாவ்ல அது ஏனு தெரில எனக்கு அந்த அளவுக்கு நல்லால்ல
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூரில்லா பண்ண பண்ணு போது இந்த கோதும் மாவுல பண்ணு போது சில கோதும மாவு ரொம்ப நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் அந்த மாரி இருக்கு ல்ல ஒரு மாரி இருக்காது நம்ம அந்த நம்ம மைதா மாவுல பண்ற மாரி பூரி வந்து கோதும்மாவ்ல அவ்வளவவ் வராது அப்ப என்ன பண்ணலானா ஆ கொஞ்சமா வந்து ரவா இருக்கு இல்லையா ரவா அத வந்து நீங்க அத ஊற வெச்சி ஊற வச்சாலு சரி இப்போ வந்து சீக்கரமா பயன்படுத்தக் அந்து ஆட் பண்ணாலு சரி ஒரு ஒருஸ் பூன் ஆட் பண்ணி பாருங்க நீங் கலக் ஆ பண்ற மாவோட
அப்படிங்ளா
உ ஆமா ரவா போட்டீங்கன்னா அது நல்லே கொஞ்சோ அந்த க்ரிஸ்பியா இருக்கு
புரியுது புரியுது ஆமா ரவா போட்டாலே க து ஒரு இது மொறு மொறுப்பு தன்மை குடுக்குன்னா
ஆமா அப்ற கூட கொஞ்சோ ஆ பச்ச ஆமா பா பச்சரிசி மாவு இருக்கில்யா அது கூட ஒரு ஸ்பூன் பயன்படுத்தலா
அப்படிங்ளா சேரி சேரி சேரி ஓகே நான் முயற்சி பண்ணி பாக்ற அடுத்த டைம் பண்றப்போ
ம் இதெல்லாமவந்து நம்ப ம் அதுக்கப்றோ சில இது இருக்கு இல்யா இப்போ நம்ம நீங்க பா சொன்னீங்கல்ல சிக்கன் குழம்ப வந்து பயன்ப யூஸ் பண்ணீங்க சாப்ட்டீங்க எனக்கு பூரிக்கு அப்டின்னா இப்ப பூரீக்கு வந்து ஆ நா கூடுமான அளவு என்ன பண்வன்னா ஆம் இப் கொண்டு கோல் தும அந்த மாவு இருக்ல சப்பாத்திக் கோல் சப்பாத்தி கூட அந்த சிக்கன் வந்து கூடுமான அளவு தவிர்த்திருங்க ஏன்னா வந்து ஆ ரெண்டுமே வந்து ஹீட் இல்யா போடி வீட்ட வந்தே அதிகரிக்கு அதனால வந்து ஹு கோழியே வந்து அதன் சிக்கனே கொஞ்ச் ஹீட்டு தா அதன்வே குடும்ம நல்லது சப்பாத்தி கூட சாப்றது வந்து பசங்களுக்கு இந்த நைட் டைம்ல குடுக்கறத அவாய்ட் பண்றோ ஏனா ஒரு வாட்டி என்னாச்சுனா
ஆஆ புரியுது புரியுது நான்ட எப்பெம் பொனமாட்டே அது இன்னுமோ இன்னிக்கிஸ் தெரி இத்து மாவு கொஞ்சோதா இருந்ததே இட்லி மாவு அது எல்லாருக்கு தோச ஊத்த பத் ட்டாது மதியானய் இன்னிக்கு வந்து கோ காலைய்ல இருந்து மின்சாரன் தடை காலைல இருந்து வாரு பொழுது வரைக்கு அதனால வ சாந்தரம் நேர தா வந்துச்சி மாவு நா சாந்தரன்தா அரச்சே போட்டனே அதனால மாவு கம்மியா இருந்தனால தோசை எல்லாருக் ஓ அப்ற நான் இத்லையு பாதி அத்லையு பாதி எல்லாருக்கு ஒண்ணு ஒண்ணு செய்ற மாதிரி ஆயிடுன்றதுனால நானு சரி சரி ஜம்ப எவ் பூரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்றதுனால போட்டுட்டே எனக் தெரியும் ஆனா ராத்திரி நேரத்துல குடுக் கூடாது அது அப்ப சாப்ட்டா கூட ராத்திரி எழுந்து அவங்க ஏதாவ் ஒரு இரும்புனா கூட வாந்தி வந்துரு ஏதாவ்து பண்ணு எனக்கு அது பழக்கோ இருக்கு எனக்கு அது அனுபவிச்சிருக்கே
ஆமா
ஏதோ ஒன்னுப் பண்ணிட்டேஆனா இதுக்கப்பறோ அது மார் செய்ய மாட்ட நான் கண்டிப்பான் நைட்டு ராத்திரி நேரத்துல இந்த மாரி விஷயங்துல தவிர்த்துர்றே
ஆமா ஏனா நா இவ் ஆப் பசங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அந்த நைட் டைம்ல பூரி போ போட்டன்னா அவுங்களுக் வந்துக்க வந்து கண்ட்ரோ அவ் வ்ங்களே அறியாம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓ நறையா சாப்ட்டுருவாங்க அதுவுலெ எண்ண பொருள் வேறையா நமக் வந்து காலைல சாப்டும் போதே வந்து தூட அம் செரிமானோ வந்து சீரா இருக்க காலைல சாப்பிடும்போது ஒரு மாரி நெஞ்சுல இரு க்றமாரிதா இருக்கு அந்த
புரியுத் தோழி நா இனிமேலு ஆதக்மு இது பண்ணிட்றே நா பண்டிப்பா பண்ண மாட்ட அப்பற தோழி இன்னிக்கி ஏதாவ்து யோஷிவத் ச்சிருக்கீங்ளா தலைப்பு பேசறதுக்கு வேற எதுயாது ப அதாது நீங்க யோச் ச்சு வச்ருக்கீங்ளா எதபத்தியாது பேஸ்லாமா
ஆம் எத பத்தி நீங்களே சொல்லுங்களே எனக்கு எதுவு இப்பத்திக்கு த தோணல
ஆ எனக்கு ஒரு சிலது தோழிகள் வந்து பகுர்ந்தாங்க இந்த விஷயத்த எனக்கு சரின் தோணுச்சு மாடித் தோட்டம் விஷயோ இருக்குல்ல நம்ப சின்னசின்ன செ டி மாடி தோட்டம் மாதிரி வக்குறோல்ல இப்ப வ எட வசதி இல்லாதவங்க இப்ப எங்கியு முன்னாடி வீட் ட்டு முன்னாடி எடோ இல்லாம கரெக்ட் டக் கோ இருக்குற எடத்துல அத வச்சுருக்கோ மாடி தோட்டோ கொஞ்ச பயன்படுத்திக்கலால்ல அவுங்க ஒரு தோழி சொன்னாங்க மாடி தோட்டம்லே அவுங்க வந்து அவுங்க வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஜ ஜ இந்த தக்காளி இந்த குட்டி குட்டியா அந்த வீட்டுல இந்த வ அவரக்கா அப்றோ இந்த பச்ச மொளக் கா அதல்லா குட்டி குட்டியா வர மாதிரியு வெதைகள் இருக்கா அத வாங்கி அவுங்க மாடி தோட்டத்துல வச்சு அவுங்க வீட் டுக்கு தேவையானது மாசத்துக் எல்லாம் மே அவுங்க மாடி தோட்டத்லே பயன்படுத்திக்கிற அளவுக்கு செடி வச்சுட்டங்ளா ம் அதுனால மா ஆ மாடி தோட்டம்லா இப்போ இப்ப நெறையா விக்கிதா நா ஆ சொன்ன போனா ஒரு கோவில் பக்கத்துல எதாது திருவிழானாலா வித் வெதைகள்னு சொல்லியே கிரா நாட்டு விதைகள்னே விக்குறாங்களா அதுல கேட்டாலே உங்க தேவையான மாரி ரொம்ப உயரம் வளர ராத குட்டையிலே சின்னதுலயே நம்பளுக்கு தேவையான மாதிரி காய்கறி வர செடிகள் வெத இதுன்னு கேட்டாலே அவுங்க குடுப்பாங்களா நம்ம அதுக்கு ஏத்த மாரி நம்மோ வாங்கி வச்சுக்கலாமா இப்ப நம்ம தக்காளியே நம்ம வீட்ல இருக்க தக்காளியே அழுகிடுச்சு இல்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா அத நம்ப ஒரு ஒரு வேஸ்ட்டான ஒரு பக்கெட் ஏதாவது ஒன்னு எடுத்து கொஞ்ச மண்ணு நெரப்பி அதுல அந்த தக்காளிய புழுஞ்சு விட்டுட்டு விட்டாலே அதே தான மொளசுக்கு அதுலே தக்காளி நெறையா வரு நீங்க அத முயற்சி பண்ணி பாருங்க அப்றோ பச்ச மொளக்கா வெத போட்டாலு செரி இல்ல செடிய வாங்கி நட்டாலு செரி பத் பச்ச மொளக்காவு ரொம்ப உயரோ வராது குள்ள செடியு இருக்கு அதுல நெறையா பச்ச மொள வா வரு நீங்க அதயு வீட்டுக் கூடோ யூ பயன்படுத்திக்லா நீங்க அது மாதிரி இன்னு அவரக்கா கூட சொல்லுங்க அது படரு இங்க ஒரு குச்சு மாதிரி இந்த பக்கெட் வச்சுட்டு குச்சி நட்டுட்டு நீங்க கட் பண்ணி கட் பண்ணி வுட்டாலு அது ஹைட்டு வளராதா சுத்தி சுத்தி ஒரே எடத்துலயே வளந் துரு நீங்க அந்த அவரக்கா கூட வீட்டுக் பயன்படுத்தலா நீங்க அது மாரி கத்திரிக்கா செடியு ரொம்ப உயரோ வளராது கத்திரிக்காவு சொல்றே நாட்டு கத் த்தரிகா நீங்க வீட்லே ஒரு ரெண்டு செடி நட்டாலே அதுல ஒர் நா ஒரு எப்டியு அது வளந்து வந்துச்சுனா ஒரு நாலு கத்ரிக்கா அஞ்சு கத்தரிகான்னு காச்சுகிட்டே இருக்கு நீங்க உங்க கொழம்புக்கு அது உங்களுக்கு வீட்டுக்கு திட்டமாருக்க மாதிரி ஆகிடு நீங்க அதுனால மாடி தோட்டத்துல உங்களாலா முடிஞ்ச அளவுக் க்கு இந்த மார் சின்ன சின்ன பாத்துரங்கள் இந்த மாரி வேஸ்ட்டா போற பக்கெட்டு இல்ல பழைய பக்கெட் வீணா போனது இல்ல வேற ஏதாது டப்பா அது மாதிரி இருந்தா நீங்க அதுல மண்ண நெரப்பி கொஞ்ச செம்மண் கொட்டிட்டு இந்த மாரி செடிகள் வச்சு நீங்க பாருங்க அது உங்க வீட்டுக்கு ஒரு இயற்கை காத் த்த குடுக்கு நீங்கெளு ஏதாது உங்க வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்கள் நீங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்லா அது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க
ஆம் பன் ஆ கண்டிப்பா தோழி ஆ நா என்னன்னா அல்ரெடி வீட்டு கீழ வந்து ஒரு ஆ கிராம் தரை தரைதலம் இருக் க்கு அந்த தரைதளத்துல பாத்தம்னா வந்து இந்த மாரி செடிகள்ல்லா அங்க நீங்க சொன்னீங்கல்ல தக்காளி வந்து விதைகள் போட்டதுக்கு நா எதாது வந்து அ தக்காளி தூக்கி போட்ற மாரி சில தக் தக்காளி வந்து வாங்கிட்டு வருவோ அது ரொம்ப ஆ ஆ கொழ கொழன்னு இருக்கு இல்லயா அந்த மாரி தக்காளிலா அ உபயோகம் இல்லாத தக்காளிலா நா என்ன பண்ணுவனா ஆ தூக்கி வந்து இது மாரி புழுஞ்சு விட்ருவே அந்த கரேல புழுஞ்சு விட்டுருவே அந்த ஆமா அது புழுஞ்சு ன்னா அது வந்து ஏதா ஒரு செடி ஆமா ஏதா ஒரு செடி நா என்னா பண்ணுவே ஏதா ஒரு செடி அதுல வந்து அ வளந்துரு நா அதே மாரிதா அது வளர வளர இது மாரி சில நெறைய விஷயத்த பண்ணிருக்கே அதே மாரி நீங்க சொல்ற மாரி ஆ மிளகா செடி இருக்குல்லயா அந்த மிளகாவு வந்து நம்ப இது பண்ணிருக்கோ காஞ்ச மொளகா வந்து ஆ தூக்கி போடுர அந்தமாரி
தோழி நம்ம அடுத்த இதுல பேசலாம் பதிவுல
ஆ நன்றிப்பா நன்றி
நன்றி தோழி
நன்றி தோழி